வணக்கம்
வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்படி இரு
உம் நல்லா இரு இருக்கும் தோழி சாப்பிட்டீங்களா
ஆஹ் சாப்டேன் தோழி நீங்க
ஆஹ சாப்பிட்டாச்சு தோழி பிள்ளைங்களுக்குஎல்லாம் இன்னைக்குதான் முதல் நாள் ஸ்கூல் போல தோழி
இல்ல தோழி எங்க இல்ல எங்க பாப்பாவுக்கு லீவ்விட்டு இருக்காங்க
அப்டிங்களா ஆஹா செரிஸ்
எ ஏதோ வேல நடந்துட்டு இருக்காமா
அதனால ஆஹ்
அதனால லீவ் விட்டுருக்காங்க தோழி
செரிங்க செரிங்க தோழி வேற தோழி நிக்கிய ஏ இது இட்லி தோழி இட்லி சட்னி செஞ்சு தோழி காலைக்கு சாப்பாடு அப்பறமாதான் செய்யணோ
சரிங்க தோழி நாளைக்கு வாங்கிக்கலாமா சரிங்க தோழி
உம் ஆஹ் என்ன தோழி எதை பத்தி பேசலா இன்னைக்கு நம்ம
இல்ல வேணாங்கண்ணா உஹம் உஹம் சொல்லுங்க தோழி சாரி
பரவாயில்ல தோழி நம இன்னைக்கு எதை பத்திச
உஹம் தோழி நம்ம வந்து காஞ்சிபுர பட்டு பத்தி பேசலாமா
கண்டிப்பா தோழி பேசலா
ஆஹா சொல்லுங்கதோழி அதுக்கான அது எப்படி இருக்கும் அதோட கிளாத் எப்படி இருக்கும் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்கலதோழி
உம் கண்டிப்பா தோழி இப்போ பாத்தீங்கணா ன்னா காஞ்சிபுரம் பட்டு பத்தி எனக்கு பெருசா எதுவும் தெரியாது ஆஹ் நான் இப்ப கல்யாணத்துக்கு ஒரு ஒரு நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குதுனாலே காஞ்சிபுரம் போய் எடுக்குறல நல்ல ஒரிஜினல் பட்டு அப்படின் சொல்றதுனால அங்க போய் எடுக்கிறோ ஆனா அது அது பத்தி பெருசாலா எனக்கு எதுவும் தெரியாது தோழி நம்ம இங்க எடுக்கிறது காஞ்சிபுரம்ல எடுத்தா இப்போ ரொம்ப நாள் புடவ இருக்கோ அந்த இது துணிலா நல்லா இருக்கும் நல்லா சாஃப்ட் கா இருக்கும் உடம்புல கட்டினா நல்லா இருக்கும்ன்றாங்க அதே மாரி நிறங்கள்ளா ஒரு வித்தியச வித்தியாசமா நிறங்கள்லா கிடைக்கோ அப்டின் சொல்றாங்க அதனால நம்ம நாம ஏ கல்யாணத்துக்குலாம் கூட அங்கதான் எடுத்தோம் தோழி ஆ அத வேற எதும் பெருசா எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாது தோழி உங்களுக்கு ஏதாவது தெரிசுச்சுன்னா சொல்லுங்க
செரிங்க தோழி எனக்குமே அத பத்தி கிளியரா தெரியல தோழி பட்டு பூச்சி பத்தி பே நம்ம பாத்துருக்கோம் எங்க அம்மாடா பாத்தா பட்டைகறி க்கு பண்ணிருக்கே நல்லா இருக்கும் அந்த பட்டு
உம் உம்
ஆமா அத பத்தி நா கிட்ட தெரிஞ்சுக்கலான்னு நெனைச்ச தோழி
ஆ அதுதா தோழி இதுதா எனக்கு இதுதா தெரியு வேற எதும் தெரியாது பட்டுப்பூச்சி வச்சு அது செய்யறாங்க அதெல்லா பாதுகாத்து பட்டுப்பூச்சிலா பாதுகாத்து அதுல இருந்து வர நூல வச்சு செய்யறாங்க அது வந்து ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்கும் அப்டின்னு சொல்றாங்க எங்க செய்யறதல்லாம் வந்து வெறும் நூலு தான் அது வந்து பட்டு பூச்சிலருந்து எடுத்து க்கிறதுனால அது நல்ல ஒரு க சாஃப்டாவு இருக்கு நல்ல ஆ நீண்ட நாள் வந்து அது நல்லா இருக்கும் புடவையும் எந்த ஒரு பெரிய டேமேஜ் ஆவாம அப்டின்னு சொல்றாங்க தோழி
ஆமாம் தோழி கண்டிப்பா தோழி
கூட இப்ப நறைய எடத்துல இப்போ காஞ்சிபுரம் பட்டு காஞ்சிபுரம் பட்டு ஆன்லைன்லயே போடுறாங்க தோழி நம்பல்லா நா கூட ஆன்லைன்லதா எடுக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ காஞ்சிபுரம் போய் எடுக்கணு அப்டின்னாலே நம்ப எல்லா காஞ்சிபுரம் பட்டுதா போட் றா அங்க இருக்கவங்கலாம் ஆன்லைன்லாம் பண்ணி அதனால போய் பாத்து த்து ஏதோ எடுத்தா பரவால்ல நம்ம ஆன்லைன்லயே போட்டுர்றோ ஆனா நம்ம எனக்கு தெரிஞ்ச வரைக்கு பெரிய வித்தியாசம்லா எதுவு இல்ல தோழி முன்னாடில்லாம் வந்து அந்த பொடவைக்கு அந்த பார்டருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஜாயிண்ட் எடத்துல ஒரு நூல் நூலா இருக்கும் இப்பலாம் காஞ்சிபுரம் பட்டுல கூட அதெல்லாம் வர்றது இல்ல தோழி முன்னாடி அது அந்த மாரி இருந்துச்சு ஜாயிண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரிஜினலான பட்டு அப்டின்னுவாங்க நம்ம சாதாவா வாங்குறது ல்ல அந்த ஜாயிண்ட்லா இருக்காது அப் அப்படியே எல்லாமே ஒரே மாரி பாட்ரு இல்லா அப்டியே அப்டியே ஊர்லே மீன்பில் பண்ணி விட்ருவாங்க ஆனா இப்ப காஞ்சிபுரம் பட்டு நம்ப எடுத் இருந்தா கூட அதுலயும் அந்த மாரி நூல் நூலா தண்ணியா இருக்கறதெல்லாம் எதுவுமே கெடயாது அதான் எது உண்மா எத் இது வந்து இது தெரியல தோழி எதோ காஞ்சிபுரத்துல எடுத்தா நல்லா இருக் குன் நம்மளும் போய் எடுத்துட்டு வரோ அவ்ளதா தோழி எனக்கு தெரியு
சரிங்க தோழி தோழி உங்களுக்கு கோயில்னுருக் ஒ பிடிச்ச கோயில் சாமின்னு இருக்கும்
கண்டிப்பா தோழி
ஓ கேட்டலதலாதா தருவாங்க அப்படின்
ஆமா ஆஹ் நா வந்து ஃபஸ்ட்ல இருந்தே வந்து இங்க ஒரு அம்மன் கோவில் இருக்கு தோழி அததான் நான் எப்பவுமே சாமி முடுவேன் நாகவல்லி அம்மன் கோவில்ன்ட்டு ஆஹ் நாங்க எப்பயுமே அங்க போய் சாமி கிட்டா அது அது போயிட்டு வந்தா ஒரு ஒரு அமைதி கெடைக்கு ஒரு நிம்மதி கெடைக்கு தோழி எப்பயுமே எனக்கு அது அவுங்கந்த அம்மன் கிட போயிட்டு வரு ஒரு அதோட கொஞ்ச புடுச்சது புடுச்ச சாமின்னு பாத்தீங்கனா இப்ப முருகர் இங்க கொலதெய்வமே முருகர் தா சோ அதே மாரி முரு வெற நாடி போனவுங்க யாருமே பின் பின்ன பின்னாடி கால் வச்சு அதே மாரி க கைவிடவு மாட்டாரு அவுரு எதுனாலு கஷ்டங்குடுத்தா கூட சோதன எவ்ளவோ குடுப்பாரு ஆனா கைவிட மாட்டாரு
கண்டிப்பா தோழி நானும் முருகன் தெய்வ பக்தி எல்ல எனக்கு முருதான் சாமினா ரொம்ப புடிக்கும் நா கேட்ட வரம் அவர் தா குடு குறாரு அப்படியே ஆமா நான் இன்னைக்கு போய் வேண்டிட்டு வருவேன் எனக்கு அடுத்த விஷ்ய நடக்கு
உம் அதா தோழி உம் ஆமா ஆமா
அதே மாரி வந்து ஏசு அப்பாவும் ரொம்ப புடிக்கும் நான் ஹாஸ்டல்ல தான் படிச்சேன் அதாவுது இப்டி னா ஏசப்பா ஹாஸ்டல் மாரி
ஆமா ஆமா ஆமா ஆமா தோழி நான் கூட கிறிஸ்டின் காலேஜ்ல தான் படிச்சேன் தோழி அதுனால அதை பத்தி கொஞ்சம் தெரியும் எனக்கும்
உம் அதனால வந்து அந்த பாட்டு பாடி டான்ஸ் ஆடி சொல்லிக் கொடுக்குற கதையை கேட்டு அப்படிலாம் வளந்ததுல ஏசப்பாவா ரொம்ப புடிக்கும் அதே மாரி மாதா அம்மா ரொம்ப புடிக்கும் நான் அந்த தெய் வத் த்தையும் வணங்குவேன் அந்த தெய்வத்தையும் வணங்குவேன்
ஆஹ நல்லதுதான் தோழி எல்லாம் ஒருத்தர் தானே எல்லா ஒன்னுதானே
பாக்குறவங்கதான் தனித்தனியா பாப்பாங்க நம்ம
ஆமா அவ்வளவுதான் உம்
உம் அதே மாரி தோழி உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சது வெஜ்ஜா நான்வெஜ்ஜா
எனக்கு அசைவம் தான் தோழி புடிக்கும் சைவத்தோட அசைவம் பிரியர்தான் நம்ம எப்பயுமே
சரிங்க தோழி
உம் நீங்க தோழி உங்களுக்கு சைவமா அசைவமா
எனக்கு சைய் தான் தோழி அதிகமா பிடிக்கும் அசைவ புடிக்கு சிக்கன் மட்டும் சாப்புடுவேன் வேற எதும் சாப்ட மாட்டே
அப்புடிங்கிளா ஆஹ
மாரி வந்து சீவத்துல வந்து வெஜ் ஹ சாரி சிக்கன் மட்டும் தான் புடிக்கும் சைவத் எல்லாமே எல்லா காய்கறியும் விரும்பி சாப்பிடுவேன்
உம் நானும் எல்லா காய்கறியும் சாப்பிடுவேன் தோழி ஆன கொஞ்சோ எப்டி சொல்றது கொஞ்சோ இன்ட்ரெஸ்டா கொஞ்சோ அதிகமா சாப்புடணும் ரொம்ப ஷாட்டிஸ் ஃபைடா இருக்கணும்னா அசைவம் சாப்ட அந்த ஒரு ஷாட்டிஸ்ஃபேஷன் கெடைச்சிடும் தோனுது நம்மளுக்கு அந்த மாதிரி செட் ஆயிடும்னு நெனை க்கிறேன் இல்ல ஆமா ஆமா இருந்தாலும் ரெண்டுமே சாப்புடுவோம் இப்பதான் தோழி அசைவம் சைவம் என்ன இப்போ நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்யறோமோ அதே மாதிரி பன்னீர் கிரேவி செய்யறோம் மஷ்ரூம் கிரேவி செய்றோம் டேஸ்ட் எல்லாம் மாறாம என்ன சிக்கன் பதில் மஷ்ரூமோ பன்னீரும் இருக்கு மசலால்லாம் அதே போட்டா கூட உம் செரிங்க தோழி நீங்க சமைப்பீங்களா தோழி நல்லா
ஆஹ் சமைப்ப தோழி
உம் செரிங்க
எனக்கு வந்து இந்த இந்த இறா கொழம்பு சொல்றாங்கள தூக்கன்னு அத பத்தி கொஞ்சோ சொல்றீங்களா
கண்டிப்பா தோழி ஆஹ் எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும் தோழி எங்க வீட்டு ந்து நான் நல்லா செய்வேன் அது எதுவும் பெருசா இல்ல தோழி நம்ம வேற தக்காளி தொக்கு செய்றோம் இல்லையா அதே ப்ரொசீஜர் தான் இப்ப தக்காளி தொக்குல வந்து நம்ம கரம் மசாலா மட்டும் போட மாட்டோம் அத கரம் மசாலா போட்டு எறா போட்டுக்கணும் அதுதான் தோழி ஃபஸ்ட் எண்ணெ ஊத்திட்டு நம்ம கொஞ்சோண்டு சோம்பும் கொஞ்சோண்டு பட்டை ஏலக்காய் வேனா நம்மக்கு ஒன்று ஒரு துண்டு போட்டுட்டு வெங்காயம் நல்லா பொடியா நறு வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பில போட்டு நல்லா வெங்காயம் வதக் வதங்குனனோடனே தக்காளி போட்டுடணும் தோழி
செரிங்க தோழி
தக்காளி வதங்கனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோனு வச்சுக்கோங்க இன்னு கொஞ்சோ வதங்க அந்த அந்த இஞ்சி பூண்டு வாசம் போற வரைக்கும் வதக்கிட்டு மொளாகத்தூள் மொளாகா தூளு மல்லித்தூளு கரம் மசாலா கொஞ்சோ போட்டுக்கணும்னு தோழி நம்மளுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்குநோனே எறாவ தூக்கி கொஞ்ச போட் நம எறா தொக்கு பத்து கொஞ்ச லைட்ட தண்ணி மட்டும் தெளிக்கணும் ஊத்தமா தெளிச்சிட்டு கொஞ்ச நல்ல எண்ணய் ஊத்தி ஊத்தி நல்லா வதக்கண நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நல்லா திக்கா அப்டியே பெஞ்சி சாப்டா நல்ல சுவையாவும் இருக்கும் போ அப்டியே எறா போடியெல்லா கொஞ்ச நேத்துல வெந்துரும் அப்டியே சுருண்டும் எறா பாத்தீங்கன்னா ஆமா கொஞ்ச நேரத்துல வெந்தன ஆமா-ஆமா மாச்சா நீட் நீட்டா இருக்கும். அது வெந்தோனே பாத்தீங்கன்னா அப்படிசு சுருண்டுரு. தோழி அந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் அத நல்லா வதக்கிட்டு அப்படியே கொத்தமல்லி தூவி மூடி வச்சுட்டா போதும் தோழி நல்லா ஒரு ஷ் அப்படியே வெள்ள சாதத்துல பெசஞ்சி சாப்பிட்டா ச சுடசாதத்துல நல்லா இருக்கும் தோழி.
அப்படியா தோழி சரிங்க தோழி உங்களுக். உனக்கு பிடிச்ச நான்வெஜ் எது சே தோழி
உஹம் எனக்கு. வந்து பிரியாணி தோழி பிரியாணி. சிக்கன் பிரியாணி அந்த மாரி. இதெல்லா நம்மளுக்கு பிடிக்கும். பிரியாணி டேஸ்ட்டுனாலே அது. எந்த ஒரு எப்படி சொல்றது இடைல எல்லாரு. க்கு ஒரு எமோஷன் தான அந்த மாதிரிதான் ஹஹேஹ அந்த வாசனம் பாத்துட்டாலே பிரியாணி. வெஜிடபிள் ரைஸ் கூட நம்ம என்ன கோ வை வெள்ள சாதம் போட்டு குழம்பூத்தி சாப்பறத விட அந்த பிரியாணி. வெஜிட்டேபல். பிரியாணினாலும் சேரி அது என்ன பிரியாணினாலும் சேரி அந்த பிரியாணினா கொஞ்சம் பிரியம் தான் தோழி.
சரிங்க தோழி.
நீங்க நீங்க என்ன தோழி. நீங்க என்ன நல்லா சமைப்பீங்க.
நான் நான்வெஜ்யு சமைப்பன் தோழி ஆனா. சிக்கனு மட்டனு பீப்வு இதெல்லாம் செய். மா இது அவுத்துடு. மா அவுத்துடு.
சேரிங்க தோழி.
கண்டிப்பா தோழி மித்தபடி வந்து எனக்கு வெஜ்ஜி நல்லா செய்ய தெரியும் ஆஹ் கொஞ்சம் பொலுக்கோ இருந்தா கொஞ்சம் கோளாரு பண்ணும்.
ஹாஹா காரக்கொழம்பு மாரி எனக்கூட அந்த. கார கொழம்பு மட்டும் கரெக்டா வராது தோழி உஹஹம்.
கண்டிப்பா தோணு. சரிங்க தோழி நமக்கான நேரம் முடிந்து விட்டது.
நம்ம இன்னொரு இதுல பேசலாம் தோழி.
ம் ஆஹ நன்றி தோழி.
ஹ. போமா போச்சுட்டு எங்க பருகுது பதாவ.